ஹலோ வணக்கங்க
நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கன்டா எங்க ஊர்ல இன்னைக்கு சந்த ஒரே அதுவு எங்க தெரு பக்கத்துலயே சந்த இருக்கிறதுனால நெறைய வண்டிங்க போது வருது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற மாரியே இருக்கு எனக்கு
அது ஒவ்வொரு நேர அப்படிதாங்க
ஆமா
பரவால சந்தையெல்லா பக்கமா இருக்கு உங்களுக்கு
ஆமாப்பா வாரோ ஆனா நா போயிட்டு அது வாங்கிடுவே கண்டிப் பா சந்தையில எனக்கு அது வாங்கர்து ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு எனக் அங்க
இல்லங்க சந்தையில கொஞ்ச கொறஞ்ச வெலையில கூட வாங்கலான்னு நா கேள்விப்பட்டிருக்கேங்க
ஆமா நைட் டைம்ல போனா இன்னு கம்மியா குத்திருப்போ இருபது ரூபா கீர கட்டுன் வச்சுக்கோங்ளே அவுங்க காலி பண்ணிட்டு போகணுன் சொல்லிட்டு நைட்டு பத்து ரூபாய்க்கே குடுத்துட்டு போயிடுவாங்க
அதுதாங்க ஈவ்னிங் அ ஆ சொல்லுங்க
ஆ தக்காளியா இருக்கட்டு ஒரு சில காய்ங்கள்லா வேஸ்டா போகுது இல்லையா
ஆமாங்க
இங்க பாருங்க உங்கட்ட பேசினே இருக்குற மல்லிப்பூ எடுத்துட்டு போயிட்ருக்காங்க
வாங்கிடுங்க
இல்லைங்க எங்க வீட்டு எதுர்ல மல்லிப்பூ கட்டி குடுப்பாங்க தெரிமா அவங்களே குடுக்குறாங்க கட்டி அதாவது பூ கடைக்கு கட்டி குடுப்பாங்க
செரி செரி செரிங்க
குடுப்பாங்க எனக்கு ஒரு இருபது ருபாய்க்கு முப்பது ருபாய்க்கு ஒரு மூனு மொழ நாலு மொழ குடுத்துருவாங்க
பிரச்சனையே இல்லைங்ளே
ஆமாங்க அது எனக்கு ஆமா வெச்சிட்டு ஒரு வாரங் கூட நா அந்த பூ வெச்சுப்ப
அதுதா ஆ ஆ அ
ரொம்ப நல்லாருக்கு
ஆ ஆ
ஆ ப்ரெஷா மல்லியா இருக்கட்டு முல்லையா இல்ல நா அதிகமா மல்லி மட்டுந்தா அவங்க கட்டுவாங்க முல்ல கட்றது இல்ல கடைக்கி
செரி செரிங்க
நெறையாவு குடுப்பாங்கனு தா நா அங்க வாங்கிக்கிறே மீதி காய் அது இது இதெல்லா இங்க மெயினா சந்தைல எல்லா ஐட்டமு வாங்கிப்பாங்க
பரவாயில்லங்க உங்களுக்காது சந்த இருக்கு எங்களுக்குல்லா சந்த கெடையாதுங்க நாங்க மார்க்கெட் தாங்க போணு அவுங்க எவ்ளோ வெல சொல்றாங்ளோ அந்த வெலைக்கு தாங்க நாங்க வாங்கிட்டு வரணு
ஆ இது பார்கின்னலா பண்றதில்ல இவ்ளோ குடுங்க அவ்ளோ குடுங்கனு
இதுங்க பண்ண முடியாதுல அவுங்க விருப்பமா இருந்தா வாங்குங்கமா இல்லாட்டி கெளம்புங்கமா அப்டிங்கிறாங்கங்க
கஷ்டந்தாங்க அது
அந்த மாதிரி இது பண்ணிட்டுறாங்கங்க அதனால நம்ப கண்டிப்பா வாங்கிட்டு வந்து அ இங்க என்னானாங்க கீர கட்டு பத்து ரூபா தா இருக்கு எப்போமே
ம்
ஆ ஒருர் நேரத்துக்கு போனுனா அஞ்சு ரூவாய் கூட கெடைக்குதுங்க
ஓ
கீர கீர ஒண்ணுதாங்க இங்க சீப்பா கெடைக்குது
ம் ம்
ஆ மத்தது எல்லாமே ரொம்ப வெலையா இருக்குதுங்க இப்ப இஞ்சி ரொம்ப ரொம்ப வெலையாரு க்குதுங்க தக்காளியு வெலையா இருக்கு
தக்காளி பரவாயில்லைங்ளே முப்பது ரூபாதா நெனைக்கிற
இல்லங்க இங்க ஐம்பது ரூவாங்க
அப்பிடியா
ஆமாங்க ஐம்பது ரூபா அறுவது ரூபா
நேத்து வாங்குனங்க முப்பது ரூபாங்க கிலோ
இல்லங்க இங்க வந்து பொடிசா இருக்கிறதே வந்து முப்பது ரூபாங்க
ஓஹோ
ஓரளவுக்கு சைஸ் பெருசா இருக்கறது ஐம்பது ரூபாங்க அத விட கொஞ்சோ அந்த குவாலிட்டி சொல்லுவாங் இல்லைங்ளா அந்த கொஞ்சோ பெருசா இருந்துச்சுனா அறுபது ரூபாங்க கிலோ
அய்யய்யோ வெங்காயோ மட்டு வெங்காயமு ரேட்டு கம்மிங்க எங்களுது இங்க ரெண்டர கிலோ வந்துட்டு அம்பது ரூபாய்க்கு ரெண்டர கிலோ கொடுத்தாங்க
இங்க வந்து நாலு கிலோ நூறு ரூபாங்க
இங்க அஞ்சு கிலோ நூறுரூபா
ஆ அதுதா பூண்டு வந்து இரநூறு ரூபா கிட்ட போயிடுச்சுங்க
ஆமாங்க அரை கிலோ எனக்கு ஐம்பது ரூபான்னு வாங்னங்க பூண்டு
அப்ப பரவாளீங்களே நல்ல ஊரா இருக்குங்க உங்க ஊரு
அப்பனா நீங்க செலவு வாங்கவே நூறுரூபா செலவு பண்ணி இங்க வந்துட்டு போலாங்க
ஆ அதுதா போல இருக்குங்க ரொம்ப ரொம்ப அதுதாங்க நெனைக்கற யோசிச்சு பாத்தா அப்டிதா தோணுதுங்க ஒரு நாளைக்கு வந்து வாங்கிட்டு வந்து வெச்சுக்கிட்டோன்னா நம்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு வர்ற மாரி வாங்கிட்டு வந்து வெச்சு
நா போன வாரோ சந்தயோட கணக்குதாங்க உங்களுக்கு சொல்லிட்ருக்க நூறு ரூபா ஆ அரை ஐம்பது ரூபாய் குடுத்து நா அரை கிலோ வாங்கன ஐம்பது ரூபாய் குடுத்து ரெண்ட்ர கிலோ வெங்காய வாங்கன
இல்லங்க இல்லங்க நேத்து தாங்க நா போயிட்டு மளிக செலவுலா வாங்கிட்டு வந்தே செரி அப்டியே மா மார்க்கெட்டு பக்க தா செரி வர்றது அப்டியே மா மொத்தமா வாங்கிட்டு வந்துருவோன் சொல்லிட்டு தக்காளி போய் கேக்குறங்க ஓரளவுக்கு தாங்க ரொம்ப பெருசாலா இல்லங்க ஓரளவுக்கு இருக்கு ஐம்பது ரூபா அப்டிங்கறாங்கங்க கொஞ்சசோ குட்டி குட்டியா இருக்கறது பாத்து எடுத்தே நா நாப்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தங்க அப்றோ வெங்காயோ வந்து ஆ நாலு கிலோ நூறு ரூபாங்க கீர கட்டு வல்லாரக்கீரன்னு சொல்லுவோ இல்லைங்களா நம்ம நினைவாற்றலுக்கு உதவு இல்லைங்களா
ஆமா
அந்த வல்லாரக் கீர தொவையல் நா அடிக்கடி பண்ணுவங்க பசங்கள்க்கு இட்லி மாவு அரச்சு வச்சனாவே அது இது வரைக்கு நா பாக்காத மாரியே இருந்தது இந்த ஏரியால முன்னாடி வீட்டுக்கிட்டயே செடி இருக்கு அதியே நா கிள்ளி போட்டு வல்லார கீர தொவையல் பண்ணுவ நேத்து தா அந்த கீர ஏ கண்ணுல பட்டது சேரி மொ முதல்ல வாங்கிடுவோ அப்டின்னு சொல்லிட்டு வல்லாரக்கீர ஒரு கட்டு வாங்கிகிட்டு சிருக்கீர வாங்கிட்டு வந்தங்க ஆ இதுவே பாக்க போனா ஒரு மூவாய்ரூவா மூவாயிரத்தி ஐய்நூறுவாய்க்கு அப்டி போய்டுச்சுங்க
இப் து
ஏ மளிக செலவு இது வாங்கவே
ஓஹோ நானு போன வாரோ என்ன பண்ணிட்டங்க சிருக்கீர வாங்கி கொடுத்து சரி ஒரு கட்டு சிருக் கீரைல்ல இவுங்க அப்டியே அதாவ்து பருப்பு போடாம கடையுவாங்க இல்லயா
அது எப்டிங்க அது எப்டிங்க சொல்லுங்க
பச்ச மொளகா சின்ன வெங்காயோ பூண்டு புளி தக்காளி எல்லாத்தயுமே போட்டுட் ட்டு வதக்கிட்டு அதுலயே கீரய போட்டு வதக்கி அ ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு ட்ரய்லன்னா அப்டியே கூட கொதிக்க வெச்சுர்லாங்க நல்லா
சேரிங்க
அத வெந்த பின்னாடி எடுத்து ஆற வெச்சு மிக்சில போட்ருவாங்க இல்லன்னா நம்ம நல்லா கடஞ்சுருவாங்க அத கடஞ்சிட்டு நீங்க தாளிச்சு வடகம் போட்டு கூட தாளிக்கலா அப்டியேவு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு சாப்டுவாங்க அம்மா எல்லா செய்வாங்க வெறு கீர அதாவ்து எங்க பாஷையில சொல்லுவாங்க ஒரு இது ஆமா ஒத்தகுடாக்கோ பாமேமோ அப்டின்னு
ஆ ஆ ஆ ஆ
நல்லாருக்குங்க அது டேஸ்டா இருந்துது
நீங்க சொன்ன போதே எனக்கு சா நாக்கு ஊறுதுங்க எனது கீர வந்து இன்னிக்கு கீர கொழம்பு தாங்க நா செஞ்சே ஒரே ஒரு பாதி கட்டு கீர மட்டு எடுத்துக்கிட்டே ஆ எங்க பாப்பா வந்து காலைலயே ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க அதனால அவங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு குடுத் அனுப்ச்சிட்டு மதியானோ கொஞ்சமா கடைஞ்சாவே போதுனு சொல்லிட்டு நா பருப்பு கீர கடஞ்சங்க இன்னும் ஒரு பாதி கட்டு இருக்குங்க அத நீங்க சொன்ன மாரி நா வேணா ட்ரை பண்றேங்க நாளைக்கி
அத நீங்க ஆற வச்சுட்டு மிக்சில போட்டுருங்க இந்த வந்து டு நா சிருக்கீரைல செஞ்சே எங்கவீட்ல இருக்கிறவங்க யாருமே அத சாப்படவே கெடையாது ஆம் அப்புற எதிர்ல இருக்கறவங்க சொன்னாங்க இந்த பாலக்கீர பாலக்கில்ல பொன் ஐயோ நீட் நீட்டா இருக்கும்ல அது பேர் என்ன புல்லு மாரி ஆ பண்ண கீரல அது செஞ்சா சூப்பரா இருக்கு அப்டின்னு சொன்னாங்க
இது நா கூட கேள்வி பட்ருக்கேங்க ஆனா வந்து அது இ ரொம்ப ஈரோ குடுக்குனு சொல்லிட்டு செய்வே விட மாட்டாங்கங்க எங்க வீட்டுல ஆனா பண்ண கீரையில இது வந்து அந்த சீசன்ல மட்டு இந்த மாரி செய்யறத நா கேள்வி பட்ருக்கேங்க இப்ப நீங்க சொன்ன மாத் த்தட்ல செய்வாங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஈரங்களா பண்ண கீர ஆனா சீசனுக்கு மட் டூந்தா கிடைக்கு
நானு இந்த கீரைய்லயே அம்மா செய்வாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு ப்ப செய்றாங்க ஒரு முற செஞ்சு குடுத்தாங்க
இது கொஞ்சோ சல்லுன்னு இருக்கிற மாரி இருக்குங்க நீங்க பண்ண கீரையில செய்யும் போம் போது அது இன்னு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா கூட்டி குடுக்குற மாரி இருக்குங்க அது
அப்ப அந்த கீர டேஸ்டா
செம்ம டேஸ்டா இருக்குங்க ஆனா பருப்புல போட்
ந எனக்கு அத பத்தி தெரியாது ஆனா எங்க வீட் வீட்டுக்காருக்கு வந்து சிரிக்கீரய தவர வேற எந்த கிரயு சாப்பிட மாட்டாரு அதுக்காகவே நானு வெறு சிருக்கீர மட்டுமே வாங்கி வாங்கி அதுவே பழகிட்டங்க மட்
ஏங்க பத்து ருவா அந் த கிராமத்துல கெடைக்கிற கீர தாங்க அத வாங்கணும்னா கூட பத் த்ராய் இருவது ரூவாய்க்கி பாட்டிங்க எடுத்துட்டு வருவாங்க அந்த சீசன்ல வந்து அது கெடைக்கு இல்லைங்களா
ஏம்பா எங்க வீட்ல இந்து இங்க பின்னாடி பக்கோ நடந்து போனா அம்பது கிலோமீட்டர்ல அப்டே ஒரு எங்கள்துதா கடைசிய இது அப்புறோ ஒரு ரெண்டு மூணு வீடுங்க தா இருக்கு அது தாண்டி ஃபுல்லா நெலந்தா அந்த பக்கோ போட்டா ஃபுல்லாவே நெலோ
அப்ப நீங்க எடுத்துட்டு வரலாமே
போயிட்டு தா எடுத்துட்டு வருவாங்க அவங்க கூப்பிடுவாங்க எதிர் வீட்டுல அவங்க வா போய் கேற எடுத்துட்டு வரலான்னு நா இதுக்கு முன்னாடியெல்லா அவங்க கூட போயிருக்கே அடுத்து அடுத்து அவங்களுக்கு குடுத் த்ரோ எங்க வீட்டுகாருக்கு சிறுகீரய தவற வேற எதுஸ்
இல்லங்க அவரு சாப்பிடாட்டி போகட்டுங்க நீங்க சாப்டுங்க
போன வாரமா எப்பயோ ஒரு நாள் பண்ணக்கிற வேணுமா பாப்பான்னு சொல்லிட்டு எங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு் அந்த அக்கா அவங்களு கேட்டாங்க அக்கா நா சிரு கீரய தவர எது சாப்பிட மாட்டே வேணாக்கானு சொல்லிட்டு வந்துட்டே
இல்லங்க இது ஆமாங்க இது வந்து ஆ கோல்டான சீசன் கூட கடையாது அதனால இங்க தாராளமா இப்ப சாப்பில்லாமே இப்ப கெடச்சதுனா
சரிங்க இனிமே நா ட்ரை பண்றே நா அந்த கீரய எங்க வீட்டுக்காற சாப் ப்புறாறோ இல்லயோ நா சாப்ட்ருவே
அது தாங்க எனா ஈரமான காலத்துல தா இது கடக்குன்னு சொல்லுவாங்க இந்த கல்லக்கா போடுவாங்க தெரியுங்ளா ஆ பொரட்டா அந்த ஆ
அந்த இதுலதா இவுங்க போய்ட்டு அறுத்துட்டு வர சொல்லி அவுங்களே விட்டுருவாங்க நெல்த்துக்காரங்க வேணுன்னா அறுத்துக்கோங்க கிதைய அப்டின்னு சொல்லிட்டு அப்ப நாங்க போய் இருக்கற ஞாபகோ இருக்கு
ஆ அதுதாங்க அந்த கல்லக்கா போடும்போது தாங்க அது இருக்கு அந்த சீச சீசன் வந்து ரொம்ப சில்லான சீசன் அந்த சீசன்லதா ரொம்ப சாப்பட கூடாது அப்டின்னு சொல்ட்டு சொல்லுவாங்கங்க
ஓ
அ இப்போ வந்து ஒன்னுமே இல்ல இப்போ எனக்கு தெருஞ்சு இப்பவு வெயிலாதா இருக்குது உங்க ஊர்ல எப்டி இருக்குது தெரிலங்க
ஐயோ இங்கியு வெயில் இல்ல அங்க இல்ல எனக்கு ஒரு அக்கா கேட்டாங்க அது எவ்ளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு செரியா ஞாபகோ இல்ல பட் அந்த கீர் வேணமானு கேட் நாதா அது இல்ல வேண்டாக்கா நா சாப்பறது இல்லன்ட்ட என்க்கு இப்போ எதிர் வீட்ல ஒருத்தர் நேத்து எனக்கு சொன்னதுமே அடட அந்த இல்தா அது செய்ணு நா வேற இதுல செஞ்சிருக்கறனே அதுனால தா எங்க வீட்டுகாரர் சுத்தமா தொடலியோ
ஒ ஒரு வேளை இருக்கலா
அதனால அப்டின்னு அவரு தா வேற கீரயே சாப்பட்றது இல்லெயே செரி நம்ம இந்த மாடல்ல செஞ்சு பாக்கலா எப்ப பாரு பருவ போட்டே செய்ணுமா
ஆ ஆ ஆ
எனக்கு பருப்பு போட்டு செய்றதுல கூட எங்க பழைய ஹவுஸ் ஓனர் செஞ்சு குடுத்தாங்க ஒரு மாரி வித்யாசமா எப்டினா பருப்பு அதிகமா போட்டுட்டு கீரய கம்மியா போடுவாங்க இப்ப ஒரு கட்டிக்கு கீரய போட மாட்டோ நாங்க ஒரு அர கட்டு கீர நல்லா ஊ ஒரு பிடிக்கு அதிகமாவே பருப்பு போட்டுட்டு காஞ்சு மொளகா பாதி பச்ச மொளகா பாதி தக்காளி அதிகமா போட்டுட்டு புளி கம்மியா போடுவ அது கலரே ஒரு மாரி ரெட் கலர்ல லைட்டா தெரியுங்க நல்லா எனக்கு அந்த கீர ரொம்ப புடிக்கு கொழும்பு
அ அ
நா நார்மலாவே நம்ம பச்ச கலர்ல கீர கொழம்பு செய்வோ இல்லெயா பச்ச மொளகா மட்டு போட்டு புளி போட்டு இது அவுங்க சொல்லி குடுத்த விதோ வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு அந்த கீர கொழம்பு அதுனால தா நா கீர கொழம்பு செஞ்சி நா ஓரளவுக்கு சாப்பட ஆரம்பிச் ச நெறையா மத்தபடி வேற க்கீரயில எதுவு செய்யறது இல்லெங்க
செரி செரி செரிங்க நம்மளோட நேரோ முடிஞ்சுருச்சி நனக்கிறங்க நம்ப அடுத்த கால்ல வர மறுபடி பேசலாங்க என்ன அழச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க அ
நன்றிங்க
நன்றிங்க